ஹலோ
ஆ கேக்குதா?
ஆ கேக்குது என்ன பண்ற?
நான் வந்து காலையில உணவு சமைச்சிட்டு இருக்கே
செரி செரி நான் சாப்ட்டாச்சு.
என்னதான் எங்க அம்மா வந்து சமச்ச ச்சாலும் வந்துத்து எனக்கு அ அது வந்து சரியா படலை அதனால நா வந்து எனக்கு நானே செஞ்சுக்கிட்டு இருக்கே
அந்த மாரி வகை வகையா சாப்புண்ணோ
அப்பிடின்னு வாய் கேக்குது ம்
கேக்குது
ம் ம் ம் கோயிலுக்கு போணோ சொன்ன போணியா?
அ அதுதான் கேட்டதுக்கு வரல அப்பிடின்னு சொல்லிட்டானா அப்ப வந்து சேரி இந்த மாரி நனைச்சுட்டு செரி அப்ப நாளைக்கு என்ன ஆனாலும் செரி யாரும் வராங்களோ வரலையோ நான் போயிற்ணோ அப்படின்னு யோசிச்சே இன்னிக்கே மழை வேற வந்துச்சா அப்பவே யோசிச்சே இந்த மாரி அய்யோ நம்ம கோயிலுக்கு இன்னி போயிந்தோனா மழையிலியு நெனசிட் வந்திருப்போமே அப்டின்லா யோசிச்சே எனக் தா மழ புடிக்காதுல்ல மழ வந்துச்சுல காலைல இங்க நீ நீ தூங்கிட்டு இருந்தப்ப நெனைக் கிற காலைல ஒன்பது மணிக்கிட்ட அப்புறோ மழதா வந்துட்டு இருந்ச்சு அதுக்கப்புறோ தா வெயில் அடிச்சது நா அப்ப யோசிச்சே அப்ப ஆப்போசிட் வீட்ல இங்க இது துணி எல்லா துவச்சு காயப்போட்டுட்டு இருந்தாங்க
அப்போவே மழையில இந்தக்கா துணி காய போடுறாங்க அப்பிடின்னு யோசிச்சேன் அப்புறம் பாத்தா கொஞ்சம் வெயில் வந்துருச்சு
ஆ இப்ப வெயில் தான்
ஹே ஏவோ பைத்தியம் மாரி இப்பிடி வருது மழை
ம் உ பெரிய தங்கச்சி என்ன பண்றா ஆமா
அவ வந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தா தலை சீவிட்டு இருக்கா இது எங்க பெரிம்மா வீட்ல இருந்து கூப்ட்டாங்களா
ம் ம்
அங்க போ போறாலமா
செரி செரி அப்ப நீ மட்
அங்க புள்ளைங்கல்லா இருக்காங்க இல்ல அவ கொஞ்ச நேர போயிட்டு பேசிட்டு வந்துருவா
ம் ஹூ
நா செரி நீ வருவன் நெனச்ச கோயிலுக்கு இப்ப நீயு வரமாட்டே
வரமாட்ட நானு வர மார் இருந்தா நா கெளம்பி வந்திருப்பே
அத அத் நாளைக் கானதே போயிட்டு வர
ம் போயிட்டு வா
தோணுது நடக்குதான் பார்ப்போ
ம் ம்
வறதுனா இங்கிருந்து பஸ் ஏறி உக்கடம் வந்து உக்கடத்துலந்து வர்ணு
ம் ம்
நா சாப்பட ஆரம்பிச்சிட்டே நீ சாப்ட்டியா
ஓ நா சாப்ட்டாச்சு உப்மா
ஹலோ
உப்மா உப்மா சாப்ட்டே
என்ன சாப்ட்ட
உப்மா உப்மா ம்
ஐயைய
என்ன பண்றது
அப்போ மத்யான்த்துக்கு தங்கச்சிக்கல்லா
சாம்பார் உருளக்கிழங்கு பொரியல்
ம்
ம்
இப்போ நீங்க இருக்கனால உங்க பாட்டி பாத்துக்ற நீ வேலைக் போய்டின்னா யார் பாத்துப்பா
எங்க பாட்டியே நடக்கறாங்கடி அந்த குச்சி வச்சு ஆ அவங்களே வந்துட்டு போயிட்டுல்லா வந்துக்றாங்க
ம்
அதனால சாப்பட்றக்கு மட்டு எல்லாமே பக்கத்துல எடுத்து வச்சுட்டு ஒரு சேர்ல எடுத்து வச்சட்டு போயிட்டோனா அவுங்க போட்டு சாப்ட்டுப்பாங்க
இருந்தாலு கொஞ்ச கஷ்டந்தான
ஆ ஆமா ஆமா ஆனா பரவாயில்ல இப்ப ரொம்பவே பரவாயில்லதா
ஆ
ம் நேத் ஃபுல்லா அட்டை எல்லா போட்டியா
ஆமா நீ போட்டு குடுத்தியா
இல்ல எ தங்கச்சியே போட்டுக்ட்டா
ஏ இப்டி பண்ற சும்மாதான இருக்கே வீட்ல
சும்மாதா இருக்கே அவ வந்துட்டு ஒரு ஆர்வத்துல அவளே போட்டுக்குறன் சொல்லிட்டா
ம்
நீங்க என்ன
நா நாங்க எங்க அம்மா வந்துட்டு வரும்போது வாய்ன்ட்டு வந்தாங்க அதுக்கப்புறமாதா லேட்டா ஒக்காந்தா போட்டோ சாப்ட்டு முடிஷ்
சேர் சேரி சேரி ஆஹ ஏதாச்சு படம் பாத்தியா
ம்ஹும் எதுமே பாக்ல
கொரியா படம் பாத்தியா
அதுல நேத்து ரெண்டு பாத்தன் சொன்னனா முந்தா நேத்து ரெண்டு பாத்தன் சொன்னனா அப்புறோ நேத்து நைட்டு வந்து ஒரு ரெண்டு பாத்த ரெண்டு ரெண்டா பாத்து என்னைக்கு பாத்து முடிக்கற்துன்னு எனக்கு தெரில ம் நல்லா இருந்துச்சு ஆனா எனக்கு எடைல வந்து ஒரு கொலப்பம்
ம்
அதுல ஒரு ரெண்டு பொண்ணுங்க அம்மா கிட்ட பேசுற மாரி காம்ச்சாங்க அம்மா நா நீ நீங்க ஏ இந்த வாழ்க்கைய வந்து தேர்ந்தெடுத்தீங்க அப்பிடின்தா கேட்டாங்க அது வந்துட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்க யாரு இவளோட பொண்ணுங்களா இல்ல ஏ இந்த வாழ்க்கைய தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேக்கறது வந்துட்டு அந்த ரெண்டாவது கல்யாணோ பேசிக்கிட்டாங்களா அதுக்காகவா இல்ல இவனுக்காகவா தெர்ல ம்
ந்து ரெண்டு வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துட்டிங்கன் கேக்கர்து வந்துட்டு ஒன்னு வந் துட்டு இவளோட பொண்ணு
ம்
இன்னொன்னு வந்துட்டு இவளோட மருமகள்
மருமகளா
ம் ம் இவளுக்கு ஒரு பைய இருக்கு பையனோட பொண்டாட்டி
ஓஹோ
ம்
நா என்ன நெனச்சன்னா
ம்
அவளோட அம்மா ரெண்டாவ்து கல்யாணம் பண்ணிகிட்டாங்கல்ல
ஆமா
அவுங்களுக்கு ஒரு ரெண்டு கொழந்த இருந்துச்சுல்ல
ஆமா
அந்த ரெண்டு கொழந்தைங்கதா நீங்க ஏமா இந்த வாழ்க்கை தேர்ந்தெடுத்தீங்கன் கேக்குறாங்ளோ இல்லன்னா வந்துட்டு அந்த ரெண்டாவது கல்யாண் பணிக்கிறேன் சொன்னவனுக்கு ஒரு ரெண்டு கொழந்த இருந்ச்சுல்ல
ஆமா
ஆ அப்ப அவ் அந்த அவனையே கல்யாணம் பண்ணிட்டா போலருக்கு அதனாலதா அந்த கொழந்தைங்க ஏம்மா நீங்க இந்த வாழ்க்கைய தேர்ந்தெடுத்தீங்கன் கேக்கறாங்க
ஆஹ இல்ல இல்ல இந்த பட நீ பாத்து முடிக்கும்போது இதுல வர் ற ஹீரோவு உனக்கு ரொம்ப புடிச்சிரு
நா அந்த நறைய வீடியோக்கள் பாத்துதா வந்துட்டு எனக்கு இது மேல ஆர்வமே வந்துச்சு பாக்கணு
ம்
இந்த அப்பா பொண்ணு வீடியோ அது நறைய பாத்தனால ம்
இது இவங்கக்குள்ள இருக்கு இது நல்லா இரு
ம் ம்
ம்
அன்னைக்கு எடையிலல்லா கொஞ்சோம் க கடுப்பாதா இருந்துச்சு அவ சும்மா சும்மா வேண்டா நா நகரத்துல இருக்குறவங்களதா கல்யாணம் பண்ணுவே
ஆமா ஆமா அதெல்லா கொஞ்சோ இதாதா இருக்கு ஆமா டார்
பாக்கணு ஆனா பா இது பாக்கும் போது எ மனஸ்குள் தோணுது
இது
எப்படினா நீ உக்கார்ந்து இப்படி வந்துட்டு உ நேரத்த வேஸ்ட் பண்ணிட்ருக்கேல்ல அதுக் பதிலா படிக்கிறக்கு எதாச்சு பாக்க வேண்டிதானே இத ஏ போட்டு உக்காந் பாத்துட்ருக்கே அப்படின்லா தோணுது அதனாலதா நா பாக்காம எதும்மே பாக்காம சும்மா வேணாது இருப்பேனே தவிர படிக்கறது பாக்காம இதையு பாக்
சரி எதுல பாக்கற
நா டி வி ல ஏனா இங்க ட்ட வந்து இது இல்லைல்ல காதுல போடுவோமே அது
ம்
என்னோடது வந்து எ ஃப்ரெண்டு கிட்ட இருக்குன் நனைக்கிறே இல்ல எங் எங்க வீட்லதா இருக்கான் எனக் தெரியில
எ அதனால
அன்னால ஃபோன்ல பாக்க முடியருதுல
ம்
இப்ப வந்து நாங்க பாக்கும்போது நைட்டு வந்து நாங்க குடும்பமா பாக்கறோ எங்க அம்மாவு பாக்கறாங்க எங்கம்மா டெய்லி எ கிற வந்து கத கேக் இன்னுது முடிலியா
ம் ம் நைட் நைட் போட்வுட்டு முடிச்சுரு அப்ப டெய்லியு ம் ம் ஒன்னு நாப்பத்தஞ்சு நிமிஷல்லா வருது
ஒரு மண் நேரத்துக்கிட்ட வருது
அதுதா அதே ரெண்டு நிமிஷ இழுத்து அதே வந்துட்டு ரெண் ரெண்டு மண் நேர ஆயிருது
அப்படி பாக்கும்போதுதா வந்துட்டு என் மனசு இப்படியெல்லா தோன்றது ஏ அத பாத்துட்டு இனி ஏ அத பாத்துட்டு கேப் அம ஆனா அப்படி தொன்னாலு படிக்கிறத பாக்கறதுல்ல மொத்தமா அஞ்சு ஃர்ஸ்ட் நாள் பாத்தது தா அதுக்கப்புற பாக்கவே இல்ல
பதினஞ்சு வந்துட்
ம் பதினஞ்சு வந்தக்கப்றமா எதா பண்றக்கல்லா சொல்லித்தராங்களா
ஆ அதா நா வந்துட்டு நேத்து உனக்கொரு ஃபோட்டோ அனுப்பனன்ல
ஆமா
அது வந்துட்டு அவுங்க நீங் செக் பண்ணி பாருங்கன் சொன்னாங்க நா வந்து எது போற்றதுன் தெரியாமதா அந்த இது போட்டு உனக் அனுப்னே எடுத்துக்கா
ஆ ம்
நா இந்த மாரிதா அவட்ட கேட்ட இந்த மாரி வந்து ட்டு இதாவு சொல்லித் தருவாங்ளா வெறு வந் ந்துட்டு பாடமே இல்லாம
பாடமா மட்டு சொல்லி தராங்க
ம்
சரி அப்ப நா இந்த பாக்கற
ம்
எனக்கு வந்துட்டு ரெண்டு முடிவா இருக்கு எங்க அம்மா வந்து என்னை வந்துட்டு மேல் படிப்பு படின் சொல்றாங்க எனக்கு அது போடலாமா வேண்டாமா அப்டினு ஒரு முட் முடிவு இருக்கு எனக்கு என்ன பண்றதுனு தெர்ல
சேரி நா கூப்பட்ற எங்கப்பா கூப்பறாரு ம்